ஹலோ
ஹலோ கேக்குதா? ஆ நல்லாவே கேக்குது ஆ அதா நம்ம அந்த டாபிக்கே தொடர்ந்து பேசலா பிரச்சன இல்ல. அந்த சுற்றுலாவ பத்தியே பேசலா.
இப்போ எங்களுக்கு ஃபேமிலில வந்து வயநாடு போலான்னு சொல் பிளான்ல இருக்குது அது நம்ம ஃபேமிலில ஆ இன்னக்கி அவுங்க வந் து குதிர பாஞ்சர் அருவிக்கி என்ன உட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா வீடியோ கால் பண்ணி வெறுப்பு ஏத்துறதுக்கு அதா சொன்னே நெ நெக்ஸ்ட் வீக் கு இங்க ஃப்ரைடே ஃபேமிலில இன்னு ஃபேமிலி ஏன்ட்ட சொல்லிச்சுல சும்மாதா போயிருக்காங்க சித்தி வீட்டுக்கு போறனு சொல்லிட்டு அப்றோ அங்க இருந்துதா திடீர் பிளானு. செரி எங்கயாது போவோ அப்டின்ட்டு எங்கம்மா நா கால் பண்றே என்ன விட்டுட்டு போய்ட்டீங்களா கால் அட்டன் பண்ணாதீங்க கட் பண்ணுங்கன்னு சொல்ட்டு கோவத்துல இருந்தே எங்க வீட்டுக்காரங்க போயிட்டு வந்த உனக் கென்னவா அப்டின்னு சொன்னாப்டி என்ன கூப்புட்ல நா என்த்துக்கு கால் அட்டன் பண்ணனு அப்டின்ட்டே அப்றோ அவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி அவங் ஹா அவ கோவத்துல ஃபோன் எடுக்காம இருக்கா அப்டின்ட்டு அப்றோ பேசிந்து இன் நாளைக்கி அங்க போணுமா நெக்ஸ்ட் ஃப்ரைடே எங்க ஆ ஆ ஹஸ்பண்ட் ஃபேமிலியில கோயில்ல திருவிழா
ஓ ஊர்த்திருவிழாவா?
ம்ஹும் அவங்க ஃபேமிலி டெம் பிள்லதா ஆ அதனால அவங்க வந்து அங்க முடிச்சுட்டு ஆ சாட் டர்டே எங்கயாது போலா ஏன்னா ஏ நாத்தனாருக்கு மூணு நாள் லீவ் ஒர்க் போறாளா அதனால லீவ் கேட்டு வருவா அப்ப எல்லாரு சண்டே ஆ கம் பெனி கோயம்புத்தூர்
ஓ கோயம்புத்தூர்லயா? ஓ ஓகே ஓகே லீவுக்காக ஊருக்கு வருவாங்க
இல்ல இதுக்காக
ஆமா நீங்க அங்கயே ஏதாவது ஒரு இது ஒரு சோ நம்ம அந்த மாரி ஏதாவது ரெஃபர் பண்ண முடியுமான்னு கேட்ருக்கலால்ல
மெஷின்ஸ்லா கெடையாது அந்த கம்பெனி அது விசா கம்பெனி.
ஆ ஓஹோ
அதனால கெடையாது விசா ப்ரொவைட் பண்றது ஃபாரின் போறவங்களுக்கு ம் ம் அவங்க பண்ணது வந்து அவ படிச்சது வந்து ஏரோநாட்டிக்கல் இனி ஒன் இயர் இதுல அவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒன் இயர்க்கு அப்புறமா ஏர்போர்ட்டுக்குள்ள ஒர்க் பண்ண போவா
ஓ செரி செரி செரி செரி. அது வந்துட்டு அந்த கோர்ஸே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அங்க உள்ள போயிரலாமா இல்ல அதுக்கு எக்ஸாம்ஸ் எல்லா இருக்கா?
எக்ஸாம்ஸ் அவ இன்டர்ன்ஷிப்லா கம்ப்ளீட் பண்ணிட்டா இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் க்காக ஒன் இயர் போறா. ஒன் இயர் முடிச்சதுக்கு அப்றோ ஏர்போர்ட்டுக்குள்ள ஜாப் போயிருவா. அ அந்த மாரி நா விஜ கம்பெனில ஒர்க் பண்ணே சென்னைல இந்த மாரிதான கிளாசஸ் எடுத்தே ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணவங்களுக்குதான கிளாஸஸ் எடுத்தே பண்ண ம் அதனால எல்லாருமே ஒவ்வொரு சைடு போயிடுவாங்க இவங்கல்லா வேலைக் கி போயிருவாங்க அவளு அங்க போயிருவா ஏன்னா ஏன் கொழுந்தனாரு இன்னக்கி காலைல காலேஜ் போயிருவா
ம் நம்ம வீட்ல இருந்தா போர் அடிக்கு அப்டித்தான
ஆமா இப்ப தெரியாது ஈவினிங் ஃபைவ் தர்டிக்கு அப்றோ யாருமே இருக் க மாட்டாங்க எல்லாரு போயிருவாங்க எல்லாரு ஏன் மாமியார் நைன் ஓ கிளாக் வருவாங்க ஹஸ்பெண்ட் மாமா எல்லாருமே லெவனோ ஒரு டென் தேர்டி லெவன் ஓ கிளாக்குள்ள வருவாங்க. அப்றோ லெவன் ஓ கிளாக் வந்து கொஞ்ச நேரோ எல்லாரு அப்டியே ஒரு நேரோ இருந்துட்டு அப்றோ போய் படுக்க போறது எப்பமாது ஒருக்கதா லீவ் போடுவாங்க கடைக்ககி எதா மழ பெய்தாலோ இல்ல பங்கஷன் நாள்னா லீவ் போடுவாங்க.
சோ லீவ் போடுறதுனா கொஞ்சம் யோசிச் சு யோசிச்சுதா அது இருக்கு ஏன்னா நமக்கு அது பிசினஸ் ரன் ஆகுறத பொறுத்துதானே இருக்கு
ஆ செல நாள் நல்லா இருக்கு இப்போ ஒன் வீக் வன்ட்டு ரொம்ப இது ஒன்னு சேல்ஸ் இல்ல செல் அ கோயில் கொட அந்த மாரி இருக்குல்ல அப்பல்லா சேல்ஸ் இருக் க்காது ஏன்னா இன்னக்கி சாட்டர்டே சண் டேவா ஒ அதனால
கொஞ்ச நல்லாவே இருக்கு ஆமா நார்மலாவே நம்ம ஊர பொறுத்தமட்டுக்கு இப்ப நம்ம வெளியூர்லல்லா போய் பாத்துருக்கோன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லாருமே நைட்டு ஹோட்டல்ல சாப்டறாங்க ஆனா நம் ம ஊர்ல கொஞ்சோ சேமிப்பு கொஞ்சோ மு க்கியத்துவோ குடுப்பாங்க அதானே நம்ம பொருத்தமட்டுக்கு எல்லாரு பாக்கும்போது இந்த உழைக்கிறது ஆ
ங்க என் மாமனாரு கெளம்பிட்டாங்க. அவங்க வந்து ஒன் ஓ கிளாக் போல வந்தாங்கன்னா ஸ்டூத் த்ரீ ஓ கிளாக் வரையு தூங்கிட்டு சாப்ட்டுட்டு இப்ப கெளம்பிட்டாங்க இனி அடுத்தது எங்க அத்தையு என் கொழுந்தனாரு அஞ்சு மணி போல போவாங்க அந்த பையனு இன்னக்கி போவோ இவங்க அத்த தேங்கா துருவிட்டு எடுத்துட்டு அரச்சிட்டு எடுத்துட்டு ஃபைவ் தேர்ட்டி போல போவாங்க
ஓ அப்படி ஆனா இப்போ கொஞ்ச வேல இருந்துட்டே இருக்கோல்ல
இது ஆமா ஆ அப்பப்ப நா எனக்கு நேரோ போலன்னா கேப்ல ஃபோன் பண்ணுவே அப்பப்ப வந்துட்டு போவாங்க.
ஓ அந்த மாதிரி
னியாவே இருக்கறக்கு போரடிக் கிது எதாச்சு எதாவது ஆனது வாங்கிட்டு வாங்கன்னா வந்து தந்துட்டு போவாங்க. நேத்துல இருந்து அவுங்க சித்தி பொண்ணு டியூஷனுக்கு வரா அவு ங்க அதனால அவங்க பெரியம்மா போல அவ மட்டு வருவா அதனால கூட ஆள் இருந்தாப்புல இருக்குமா இன்னக்கி என்ன வந்துருவா ஃபைவ் எ சிக்ஸ் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக்
ஓ செரி செரி அப்ப இனி ஒரு மூணு மணி நேரோ நீங்களு பிஸி ஆயிருவீங்க
ஆமா அதுக்காகத்தா கொஞ்ச நேரோ நெறைய பேர் ம் ம் நெறைய பேர் வந்தாங்கன்னா கொஞ்ச நல்லா இருக்கு ஏன்னா இங்க எல்லாமே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்தா ஃபீஸ் வாங்குறாங்க நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்தா வாங்குது அதுக்கு அவ்ளவுதா
ஆ என்னப்பா இதுக்கு சொ ல்றதுக்கு என்னத்த இருக்கு நா வந்துட்டு த்ரீ ஹண்ட் பண்ணிட்டோனே அப்ப நா வந்துதி எனக்கு டியூசன் எடுக்கும்போது நெறைய பேர் இருப்பாங்க. ஆமா அப்புறோ எ என்ன சொல்றது வீட்டுக்குள்ள இரு க்கறதுக்கே எடோ இருக்காது அதனால அதுல நெருங்கி நெருங்கி உக்காந்துப்பே. அவுங்க கூடயே போய் உக்காந்துப்பே எங்கயா தனியா உக்காராம அவுங்க கூடயே உக்காந்து ஏன்னா அப்பதா ஆனா அதுலயே நெறைய இன்சிடென்ஸ் எல்லா நடக்கு சண்டல்லா வரு பயங்கரமா. ஏன்னா நம்ம எப்ப பாரு திட்றோ அடிக்கிறோ அப்டின்னு சொல்லிட்டு அது வேற பயங்கர இன்சிடென்ஸ் எல்லா நடந்திருக்கு டியூஷன பொருத்த மட்டுக்கு அது நெறைய பேர் இருந்தாங்க நா எடுத்தப்போ
ம்
அவ்ளோ பேரு இருந்தாங்க அப்ப சேரி அப்புறோ டியூஷன் விட்டாச்சு இங்க வந்து எல்லா அந்த பிளானே இல்ல எடுக்கணு அப்டி சொல்லிட்டு ஏன்னா பக்கத்துல ரிலேஷன்ல ஒருத்தங்க எடுத்துட்ருக்காங்க. அப்ப இவங்களோட சொந்த அண்ண ஓய்ஃப் எடுத்துட்டு இரு க்காங்க செரி நம்ம அப்பறோ அதுல அந்த எடத்துல நம்ம போட்டியா எடு க்கறது அந்த மாதிரி ஒரு விஷயமோ சரியா இருக் காது கண்டிப்பா சரியா இரு
இங்கயுமே எப்டி சொல்ல ரிலேஷன்ஸ்லதா ரெண்டு பேர் வாராங்க திங்கக்கெழ ம ரெண்டு பேர் வாராங்க அப்றோ ஏன் மாமியார்கிட்ட ஒரு ரெண்டு பேரு ஜூலையில இருந்து வர சொல்லியிருக்காங்க
ஆஹ வாரவங்க அப்டி இல்ல நம்ம எடுத்துட்டு இருக்காங்க அப்டிங்குற பட் த்துல நம்மளு திரும்ப புதுசாவு தொடங்க முடியாது
ம் இங்க வந்து எல்லாருமே வெளியதா தள்ளி போறாங்க அதனால செரி இங்க எடுத்தா கொஞ்சோ வருவாங்க அப்டி சொல்ட்டு இப்ப எல்லா ஃப்ஸ் ஸ்டாட்டிங்கே எடுக்க தானே எங்க அப்பா எடுக்கக் கூடாது அப்டின்னு சொல்ட்டு சொல் டாங்க மொதல்ல
ஆ
அதுக்கப்பறோ இப்ப நா சும்மாவேதா இருக்கணு பாதி நாள் எங்க வீட்டுக்கே போயிருவே ஃபைவ் தேட்டிலிருந்து நைன் ஓ கிளாக் வரைக்கு எங்க வீட்டுக்கு போயிருவ இல்ல இல்ல ஆ த அதா மேக்சிமம் சண்டேனா போயிடுவே சண்டே நல்லா கொஞ்சோ வியாபாரோ இருக் முன்னாலா எல்லாருமே லேட்டாதா வருவாங்க அதனால சண்டே மத்தியானமே கெளம்பி போயிருவ கொண்டுட்டு அவங்க நைட் வந்து கூப்புட வருவாங்க அதா போகும்போது சும்மாதா போவே ஆ இப்போ அதா இருக்கு அங்க போயு ஏன்னா அம்மா அப்பா வீட்ல இருப்பாங்க வேற யாரு அங் கெடையாதா இவங்களும் தனியாவே இருக்கனால அடிக்கடி ஆம்மா அப்பாவ பாக்க போயிருவே எ வீட்டுக்காரங்க வந் இருந்தாங்கன்னா அவங்களு கொஞ்ச நேர சாப்புட்டுட்டு அங்கயே சீப் சீட்ல விட்டு கொஞ்ச நேரோ நாலு பேரு சேந்து சீட் விளாடிட்டு அவுங்களு கொஞ்ச நேரோ இருந்துட்டு போவாங்க அப்போ அவுங்களுக்கு ஆள் இருந்து போல இருக்குமா தனியாவே தம்பியும் வெளிய போயிருவா அவங்க ரெண்டு பேரு ஏதோ தனியாவே இருந்த போல இருக்கு அதனால அடிக்கடி கூட்டு போவாங்க ஆஹா ஆஹா
ஏதாவது ஒரு சைட்டு கூட சுத்திட்டு திரிறாரு ஆஹ எப்பதாக்கா எனக்கு என்னவோ யாரையாவது கூட்டிட்டு வந்துருவனோ ஒரு நம்பிக்க வா
உந்து அதா வாய்ப்பே கெடையாது கூட்டு வர அளவுக்கெல்லா நம் வேற எது கெடையாது வீட்டுல வேனா சொல்லுவானா இருக்கு கூடி
டுவெல்த் ம்ச் அப்டியெல்லா சொல்லலா முடியாதுப்பா உ கொழுந்துனார பாத்தா எனக்கு கொஞ்சோ ஆ நம்பிக்க
வாய்ப்பே கெடையாது ஏன் இது இவ்ளோ நடந்ததுக்கப்றோ
அசி அது சும்மா நார்மலா சொன்னே அது ஒரு கிண்டலுக்காகதா சொன்னே அ
ஏன் வீட்டுக்காரருக்கு தெரியு அவ யார்ட்ட யார்ட்ட பேசறா ஏன்னா அவுங்க தோஸ்த்தில்ல முன்னாடில இருந்து அதனால இவன நா கேப்பே ஏன் தம்பி யார்கிட்டயாது பேசிட்ருக்கானா என்ன பண்ணிட்ருக்கா அது சொல்லவே மாட்டாங்க
தலைவரு என்கிட்ட கேக் கறாரு அண்ணி் அது கொஞ் சோ டல்லா இருக்காங்க எனக்கு உங்கள மாதிரி அவள கலராக்கணு எனக் எதாச்சு சொல்லுங்க அண்ணி எத்தன நாளு எத்தன நாளுன்னு கேக்கற நேத்து அவரு நீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க அண்ணி எனக்கு வாங்கி குடுக்கணு நீங்க நீங்க வா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி என்ன நச்சரிச்சு வாங்கி கேட்டு குடுத்துருப்பா போல
அ சரி ஆ எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்னா சொல்ல மாட்டீங்கா பிம்பிள்ஸ் எனக்கு அதிகமாய்ருமோன்தா பயமா இருக்கு போட்டாலு
ஆமா அதுக் அது அதனால கொஞ்ச யோசிச்சுதா பண்ணனு எந்த ஒரு ப பிம்பிள்ஸ் இருக்க யாருமே ட்ரை பண் ணா கொஞ்ச பயந்து பயந்துதா ட்ரை பண்ணனு. நா வேண்ணா பிம்பிள்ஸுக்கு ஒரு உனக்கொரு ஒரு நல்ல ஒரு ஜெல்லு சொல்றே ஆனா எங்க அக்கா அக்னிஸ் வேற ஆக்னிஜெல் அந்த மாரி ஏதாவது யூஸ் பண்ணிரு க்க வேண்டியதான பிம்பிள்ஸுக்கு ஆனா கேக்கல அப்படிதான பிம்பிள்ஸ் இருக்குனா நம்ம என்னத்த சொல்றது
அந்த மாரி பிம்பிள்ஸ் போய் எனக்கு அந்த மாரி
எனக்கு எப்ப தெரியுமா இப்ப ஊ ட்டி போய்ட்டு வந்தேன்ல போய்ட்டு வந்த ஒடனே எனக்கு மொகத் துல பிம்பிள்ஸ் வாரி எற ச்ருச்சு அது என்ன சொல்ல டக்குனு அ கிளைமேட்டுக்கு அடா
ஆ ஆ எனக்கு ஈரோடுல போய் நா வந்து குளிச்சேன்னா அங்க ஒரு டேம்ல சோ எடயில ரொம் இப்ப வந்தது கப்புறோ ரொம்ப ஒரு மாரி ஃபேஸ்லா டேன் ஆயிட்டு இப்பதா வந்
ஆமா ரொம்ப டே அ அப்டி எனக்கு ஒரு மாசோ ஒரு மாசோ டேனா இருந்துச்சு ஜமாவே எனக்கு ஒரு மாரி ஆயிட்ச்சு ஏனா அப்ப இருந்த அந்த ட்ரூ டூர்ல இருந்த ஃபோட்டாவுக்கு அடுத்து எடுத்த ஃபோட்டோஸ் எதுவுமே மொ என்ன சொல்றது அங்கங்க பிம்பிள்ஸ் ஸு நெத்தில கண்ணத்துல அப்புறொ எல்லா எடமு சின் எல்லா ஒரே பிம்பிள்ஸு அப்ப எனக்கு அந்த ஒரு டேன் வந்துட்டு ஊட்டி போயிட்டு வந்தப்றோ ரொம்ப நாள்ருந்துச்சு அதா கரெக்டா ஒரு ஒரு மாசொ இருந்துச்சு அதுக்கு அது டேன் ரிமூவ் ஆகுறதுக்கே நெறைய நாள் எடுத்துக்கிட்டே எனக்கனா நால்லாம் நார்மலா என்ன பண்ணுவென்னா ஆ செட் ஆகுறதுக்கு
ஆ இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஃபேஸ பாத்த நா இவுங்கட்டயே கேட்டுட்ருப்பே எனக்கு ஃபேஸ் புல்லா பிம்புஸ்சாருக்கு எனக்கு எதா வாங்கிதாங்க எனக் ஒயிட்டாக எதா வாங்கிதாங்க அந்தமாரி எதா சொல்லிட்டேருப்பே அதுக்கப்றோ இவுங்ளுசெரி வாங்கலா எதா பாரு வாங்கித்தரே அப்டின்ட்டு எங்க வீட்லலா வாங்கி தர மாட்டா இங்க கேட்டோனே கெடைக்கு அதுனால இது பண்வே
ஆ
பண்ணு அப்டி வாஷ் பண் அது கேட்டொன கெடக்கிமா அப்ப எனக்கு என்ன நல்ல நைட் கிரீம் எனக்கு நானு மானிங் போட்றவைக்கு இல்ல க்ராஸ்ல கட் பண்ணி உ ஆ எப்புன்னா எனக்கு வந்து இப்பொ நா அரிசி மாவு தயிரும் போடுவெ
ஆ தயிர் வந்துட்டு பிம்பிள்ஸுக்கு எடுத்துக்க கூடாது சரியா ஆத் ஆத் து ஆமா அது வந்து பிம்பிள்ஸ கொஞ்சொ இது பண்ணு தயிர் எடுத்துக்காம என்னது அதுமா த ஃபிம்பிள்ஸ் இருக்கவுங்க ஆயிலி ஃபேஸ்
ஆமா எனக்கு வந்து ஆனாதுப்பொ தயிர் எடுத்ததுக்கப்றோ கொஞ்ச ஃபெ அந்த பிம்பிள்ஸ்லா கொறஞ்ச பூல இருக்குது இப்போ
ம் அப்ப ஓகே செட்
ஆ நா முன்னாடி சென்னைல சென்னைல இருக்கும்போதுமே ஃபுல்லுமே அ அந்த ஒன் அந்த ஒன்னுன்னா போடுவே இப்பவு அந்த ஒன்னுனா போட்றே இப்ப கொஞ்சொ ஓகே ஃபேஸ் கொஞ்ச க்ளோவாவுய எனக்கு நைட் க்ரீம் எதா ரெக்கமண்ட் பண்ணுங்க நல்லதா
ம் அது சொல்றே பண் இதுலல்லா போட்றாங்கன்னா எத சொல்றது ஃபேக்டா நா வேற எதாது பேஜ் இருச்சுன்னா நா ஒனக்கு ஷேர் பண்றே செரியா நா இந்த சொன்னேல்ல அவுங் கிட்ட யூஸ் பண்ல நா வந்துட்டு இந்த என் ஆயில் யூஸ் பண்ணுவெ மோஸ்ட்டா இந்த கும்குமாதி ஆயில் இல்ல சோ அந்த மாதிரி இது அந்த மாதி ரி ஆயில்ஸ்தா மோஸ்ட்டா அப்புடிதா
எனக்கு ஆயில் ஸ்கேலா ஆயில் ஸ்கின்னா அதனால எனக்கு
தானே ஆவ்
அ எனக்கு அதனால அப்றோம் அந்த அந்த குங்குமாதி யூஸ் பண்ணலாமா என்னா அல் ரெடி ஆயில் ஸ்கின்னு
எங்க அக்காவுமே எங்க அக்காலுக்குமே உன்ன மாதிரி அப்படியே ஆயில் ஸ்கின் ஆனா அவப் வந்துட்டு அவ்ளக அவ்வளாள எதுமே யூஸ் பண்ண முடியாது என்ன சொல்லுவா என்னத யூஸ் பண்ணாலும் உனக்கு பிரச்சனை இல்ல பாரு அப்டி சொல்
ஆனா இப்ப அவுங்க ஒயிட்டா இருக்காங்க லே என்னத்த யூஸ் பண்ணாங்க
இன்ன நா சொன்னேன்ல்ல அங்க இந்த இதுக்கு என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அவளும்
அப்படியா
ஆமா
ஆனா செட் ஆச்சு அவுங்களுக்கு என்னோட ஸ்கின் தானே
கொஞ்சோ அவளுக்கு கொஞ்ச பரு வந்துச்சு ஃபஸ்டு அவ்வ ஆனா பருவுக்கு வேற இந்த அந்த ச்சு ஹாஸ்பிட்டல போயிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கேட்டு ஒரு சோப் யூஸ் பண்ணா
நான் இப்போ டெர்மல் டேஜிஸ் ஒரு இது தா யூஸ் பண்ணிற்று இருக்கேன் கிரீமும் சோப்பும் பேஸ் வாஷ் சோப்பு இப்பவு எனக்கு வந்து நைட் கிரீம் வந்தும் எதாவது நல்ல சஜெஸ் பண்ணா எல்லாருக்கும்
ம் நான் சொல்றேன் சரியா வேன்னா ஒரு கீரிமருக்கு என்ன ஆவும் னக் அ ஒரு செவன் ஹண்ட்ரட் பட்ஜெட் வரோம் சோ அது வேணா ட்ரை பண்ண நான் சொல்றேன் அது அது ஒ அதுக்கு நிறைய வீடியோ போடுறாங்க ரெவியூமே நல்லாவே போட்ருக்காங்க
அப்படியா
அ நா மூன்னாடி யூஸ் பண்ணேன் ஆனா அத யூஸ் பண்றத விட் விட்டுடேன் சின்ன அ புரியல
சின்ன பேக் வாங்கி ஃபஸ்டு யூஸ் பண்ணி பாத்துட்டு அப்புற பெருசு வாங்கலலேன் இது வேஸ்ட்
இல்ல இல்ல அது மொத்தத்தல அவ்ள ரேட் தான் வரோம் செவன்ஹன்ரட்டு வரோம் சிக்ஸ் டபூள்நைன் வரோம் ஒகே வா அத சின்ன பேக்னா இப்போ ஒ ஒரு மாசம் ரெண்டு மாசம் போ